ஆ கேக்குது சிடர் எனக்கு வேற ஆ சொல்லுங்க சொல்லுங்க வேற ஒருத்த போன் பண்றாங்க என்னா சிஸ் டர் சொல்றது எனக்கே காலு வலிக்குது படுக்க படுத்துட்டேன் நானு போ
படுத்து
ஆமா ஒரே டயட் ஆயிச்சு போயிட்டு வந்தன் ல நாங்க நின்னு நின்னதுல ரொம்ப கால் வேர வலிக்குது ஒன்னும் பண்ண முடியல ஆமா மணி என்ன ஆகுது இப்ப ஆறாக பேகுது வேற
இப்ப படுத்தீங்கன்னா நைட்டு தூங்கிருவீங்களா
நா அப்ப தூங்கிளல சும்மாதன உங்கள்ட பேசிட்டு இருக்கேன்
ம்
அப்ப எங்க நைட் லேட்டதா தூங்குவன்
அப்டிங்களா சேர் சேஸ் சே எப்பமே லேட்ட தா தூங்குவீங்ளா இல்ல
எப் எப்பவுமே சாப்புடுறத பொறுத்து நம்ம சீக்கிரமா சாப்டோம்மா சீக்கிரமா தூங்குவோம் லேட்டா சாப்புட்டமுனா லேட்டஸ் தோ
பையனு தூங்கிருவானா எடல எல்லா எந்திரிருக்க மாட் டானா
ஒருத்தவன் கூட கால் பண்ண மாட்டாங்கே சும்மா இருக்கும்போது என்ன சித்த
ம்
இப்ப பாத்தீங்கன்னா அடிச்சுகின்னே இருக்குங்க
ம் ஆமா சிஸ்டர் அதே
நம்ம ஒரு முக்கியமா கால் பேசிட்டு இருக்கோம் ம் நீங்க என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கேன் இதே நான் அங்க நம்பவே ம்ம் இதே எங்க வீட இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்
சாமான் வெளக்கிட்டு டீ போட்டுக்கிட்டு காபி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருப்போம் கரெக்ட் தான் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் சொல்லுங்க நான் கத்துக்குறேன்
ஏ சிஸ்டர் நானே இப்பதான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன்
நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க பாத்தீங்களா
இப்போதான் எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆயி இப்போ தான் ஒன் இயர் எனக்கு பாப்பா இருக்கிறதுனால ஒன்றரை வயசு பாப்பாவுக்கு இப்போ தான் ஆறு மாதம் ஏழு மாசம் தான் ஆச் செ நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்
மேரேஜுக்கு முன்னாடி சமயக்கட்டு சைடே போவல
போவேனே நான் தான் ஆபிஸு வீடு ஆஃபிஸ்
வேலிக் போனீங்
ஆ நான் வேலைக்கு போயிட் ருந்தேன் அப்போ அப்டியே வேலைக் கி ம மரேஜ் ஆயி பத்து நாள் ஹஸ்பண்ட் வீட்லருந்தேன் அதுக்கப்புறோம் அம்மா வீட்டுக்கு இல்லனா ஹஸ்பண்ட வீட்டுக் க்கும் ஆபிஸ்க்கு ரொம்ப தூரம் டிஸ் டன்ஸ் அவரும் ஊர்ல தான் இருப்பாரு அ வாரத்துக்கு ஒரு டைம் ஆ இருக்க முடியாது அப்டின் ஏ நா அம்மா வீட்லே இருந்துட்டே சிஸ்டர் பாப்பா பொறக்கற வரைக்கு அம்மா வீட்யே இருந்ட்டே வார்த்துக் ஒரு டைம் தா தன் வீட்டுக் போவே
அவுங்க அப்தா வருவாங்ளா இல்ல எத நீங்க வாரத்துக் கொருதடவ அங்க பேட்டு பேட்டு வருவீங்ளா
ம் அவர் வருவாரு
ஆ ஆ அப்ப முட்ட அங்க பேய்ட்டு மறுபடியு இங்க வந்துறது ப்பா பரவால்லயே இது நல்லாருக்கே
அவுங்க வரும்போது அங்க இருந்த மாரி ஆய்ச்சு இப்ப நம்ம வீட்ல நம்ம இஷ்டத்துக்கு இருந்த மாரியு ஆச்சு ஆக ரெண்டு சைடு பிரச் சி நலமா போருலா
போயிர்லா அ இந்த இப்பதா சிஸ்டர் ஆறு மாசோ ஆறு மாச ஆச்சுன் நெனக்குறே சிஸ்டர்
அந்த புது வீட்டுக்
இங்க நாங்க இருக்குறதுப்போ இப்பதா நானே ஒவ்வொர்ஸ் உம் இப்பதா ஒவொன்னா சமை
வீட்டுக்கு பாத்தா
என்ன சிஸ்டர் ஆம சிஸடர் யூடூப் பாத்து அப்டி கத்துக்குவே ஆப் ப்பே யூடுப்ல பாத்து கத் த்துக்குவே அப்புறோ என்ன பண்ணுவேன்னா அதுல நெறய என்னென்னமோ போடுவாங்ளா அத கம்மி பண்ணிக்குவே கொறச்சுருவே அப்டி இன்னொன்னு ஏதாவது கம்மியா போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்ருவே
நம்மளா ஒன்னு ஆட் பண்ணி ஆட் பண்ணி இது பண்ணி பாத்தா டேஸ்ட் எப். ப்டி வருதுங்கறத. புருஞ்சுக்கிட்டு நம்ம வீட்ல உள்ளவங்க எதவிரும்பு. றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சம.
உம் ஆமா சிஸ்டர் அப்டிதா பண்ணிட்டு இருக்கே நானு
ஆ.
உம். நல்லா செய்வே டீ நல்லா வப். கஸ்டர் அத மட்டு எங்க வீட்ல என்ன பாராட்டுவாங்க. எனக்கா ஆ டீ டீ. கால லீட்ற்று பால்.
இல்ல யாருமே இந்த மாரி ஒரு டிஸ்ஸ சொல்லமாட்டாங்க. இல்ல சிஸ்த டீ நல்லா வெப்பேன்னு சொல்றீங்க. பாருங்க சேரி அதோ ஓர் ரெசிபிதா.
ஆ அது டீ சிஸ்டர் காலிலியோ டீ குடிக்கிறோ. மத்யானமு டீ குடி.
ஒரு மனிதன் வாழ்றதுக்கு டீ அத்தியாசிய பொருள் ஆயிருச்சி.
இல்லாமே நி இந்த காலத்துல எந்த மனுஷ இருக்கா சொல்லுங்க.
கரெட்டுதா.
ஆ.
வேலைக்கு போறவுங்க அந்த டீய மட்டுமே.
ஆ ஆமா அப்ப இந்த டீ ஒரு டிஸ் தான சிஸ்டர் அது நல்லா செஞ்சி குடுக்கணு இல்ல அனால நா டீ நல்லா வெப்பே.
ம் ம்.
கால் லிட்டரு பால்ல ரெண்டு பேத்துக்கு வைப்ப மூணு பேத்துக்கு வைப்ப அவ்ளோதா.
அதுக்கு மேலனனக் வைக்க தெரியாது பால் ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சக்கர டீ. த்தூள் போட்டு இஞ்சி போட்டு ஏலக்க போட்டு வச்சிருவே சிஸ்டர்.
சர்க்கர டீத்தூளு. ஏலக்கா இஞ்சியு போடுவீங்களா ம் ம்.
இஞ்சி இஞ்சி இப்ப கொஞ்சோ எல்லாத்துக்கு சேத்தனாதா சிஸ்டர் நல்லாருக்கு.
ஆ
போட்டுட்ருவே ம். காலென்ச்சுன்னா இஞ்சி டீயி சாயந்திரமு இஞ்சி டீயி போட்டு குடுத்தர வேண்டியதா
ரெண்டு டீய போட்டே ஏமாத்திருக்கீங்கல்ல
டீ குடிக்கமாட்டாரு அம் நெல்லிக்கா ஜூஸ் இருக் க்கல நெலிக்கா ஜூஸ் செஞ் கொடுத்தா அவருக்கு
அது எப்டி செய்வீங்க
ஆ நெல்லிக்கா ரெண்டு நெல்லிக்கா
உம் ரெண்டு நெல்லிக்கா சின்னதா பெருசா
பெருசுனா ஒன்னு எடுத்துக்குவே சின்னதுனா ரெண்டு எடுத்துக்குவே
சின்னதா பெருசா
பெருசு சிஸ்டர் ஒரு ஆள் குடிக்கிற வரைக்கு ஒரு ஆள் குடிக்கிற மாரி
செரி ரெண்டு எடுத்துக்க
உம் கொஞ்சோ சீரகோ கொஞ்சோ கர்காப்பிள் கொஞ்சோ இஞ்சி
சேரி
உப்பு போட்டு மிக்சியில வந்து அரச்சிரணு அரச்சு அந்த சார் மட்டு எடுத்து த்து ஜூஸ் குடிச்சோனா காலேல
அதுலோட ஸ்லீய் சீ்ட்ஸ் எடுத்துரணுல்ல நெல்லிக்காய்ல உள்ள சீட்ஸ்
ஆ அது எடுத்துட்டு தா சிஸ்டர் தோல் சீவ சீவி எடுக்கணு தோல் ரிமூவ் பண்ண வேண்டா அந்த உள்ள இருக்க அ சீட் மட்டு எடுத்துட்டு
சீடு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு போட்டு அடுச்சுட்டு கருவேப்ல போட்டு ஜீரகம் போட்டு வேற
இஞ்சி உம் போட்டு ஆ சாரு மட்டு எடுத்து
அதுல கட்சியா
அப்போ கொஞ்சோ நல்லா இருக்குமா ஒடம்புக்கு
வேற என்ன உப்பு மட்டு கலக்கணுமா ஆஹ்ஹ் சுகர் கெடயாது
உப்பு மட்டு தா
ஆ அந்த பொன்னியம்மா கோவிலுக்கு போனீங்களா அ ஆ ஆ சங்க சார் நா கூட இத ட்ரை பண்ணி பாக்குறே
ம் கொஞ்ச தொப்ப எல்லா கொறையு சிஸ்டர் ல் கொஞ்ச அனான் அந்நாலே
பரவாயில்ல இல்ல அது நல்ல புத்துணர்ச்சியா இருக்குல்ல
அதனாலதா அந்த ஜூஸ் போட்டு குடுக்கறது
க்கியுமாங்க கடையில வாங்கிக்குவீங்களா
த்த நெல்லிக்கா
காலே சேரி ரெண்டு பொட்டு மிக்சில போட்டு அடிச்சா அடிச்சிரமாது
ஆ அடிச்சிருவோ அந்த மேல இருக்கறத மட்டுதா நீங்க சீதை எடுத்து
இல்ல அது சின்ன கொஞ்சமா இருக்கும்லா அதுக்காக கேக்குறே
இல்ல நாங்க தண்ணி ஊத்துறோல்ல சிஸ்டர்
தண்ணிய ஊத்தி அடிச்சிட்டு கருவேப்பிள்ளை ஒரு இத கொத்த கருவேப்பிள்ளை ஒரு கொத்த போட்டுட்டு கொஞ்சோ இஞ்சி போட்டுட்டு ஜீரகம் போட்டு ஆமா இருங்க இருங்க வர இருங்க இ இது பஸ்ட் அத அத வந்து சி இது எடுத்துட்டு அந்த நல்ல கழுவி போட்டு ஒரு கொத்த கருவேப்புல கொஞ்ச ஜீரகோ அப்புறோ கொஞ்சோ இஞ்சி எல்லாத்தையு தண்ணி கொஞ் இத குத்து நல்லா அடிச்சக்கணு
ஆ
அடிச் ச்சி வடி கட்டி சும்மாவே எடுத்
ஆ சும்மா ஆ உப்பு போணு சிஸ்டர்
உப்பு போட்டு அதிலியு கடிக்குமோ போட்டன்னா அப்பிடியே வடிக்கிட்டி அப்பிடி எடுத்து குடிச்சிக்க வேண்டியதா முடிஞ்ச்சி பரவாயில்ல இப்ப நாலைலந்து நானு ட்ரை பண்றே நெல்லிக்கா இப்பதுக்கு இல்ல
ம் இங்க நெல்லிக்கால் நல்லா கெடைக் கி சிஸ்டர் அதனால வாங்கி வச்சிருவோ இன்னோ டே இது சந்தைக்கு போயி ம்ம் வாங்கிட்டு வந்து வச்சருவோம் பபிரிட்ஜ் ல அப்ப வேணுங்கிற போது எடுத்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் மார்னிங் தான் குடி கணும் ஈவி்னிங் லன்ச் டைம் அந்த மாரிலாம் குடிக்க கூடாது மார்னிங் எந்திரிச்சு உன்னேயே ஆஹ் ப்ரஷ் பண்ணிட்டு ஆமா சிஸ்டர் டீ குடி வோம்ல அந்த மாதிரி இதை கொடுத்து
ஆனா ஒரு டீ ஸ்பெஷலிஸ்ட்ல குடிக்காம அதை குடிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க எந்த லட்சணதுலா டீ போட்டு இருப்பீங்க டீபெஸலிஸ்டுனு சொல்றீங்க
என்ன சிஸ்டர் இல்ல ஆனா அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப என்னனா அவர் வந்து கொஞ்சம் நான்ஆக்டிவா இருக்கணும் கொஞ்சம் நான் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அழகா தெரியணும் அழகா இருக்கணும் அப்படிங்கறக்காக அவரு இது போட சொல்லிட்டாரு ஆமா நான் குடுக்குறதல அவங்களே கேக்குறாங்க அவுங்க ஏதோ பார்த்திருப்பாங்க போல ஆஹ் அவுங்க ஏதோ பாத்திருப்பாங்க இது போக அரு அரிசி தண்ணில எல்லாம் மூஞ்சி கழுவாங்க சிஸ்டர்
சிஸ்டர் எப்டி அவுங்க அவளை பாதுகாக்குற ங்கங்க பாருங்க ங்களே அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்துட்டு போய் மூஞ்சி கழுவிட்டு வரணும்
ஆமா சிஸ்டர் அரிசிக் கழுவுனா தண்ணிமூஞ்சி கழுவுவாரு கொஞ்சம் மூஞ்சு மூஞ்சது கு்ளோவா இருக்கும்
இல்ல இல்ல அது எப்பவுமைஅதுல ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியும் பிரைட்னஸ் எதோ குடுக்கும்னு இல்ல ஒரு கேர்ள் இதெல்லாம் செய்வாங்க இவுங்க இந்த எபக்டுலாம் போடுறாங்களே
அவரு உடம்பு அவர் தானே பாத்துக்கணும் அதனால அந்த மாரி எல்லாம் பண்ணுவாரு சிஸ்டர்
நான் கூட பாத்துக்குறது சிஸ்டர் இந்த மாதிரி பியூட்டிசன் கோர்ஸ் செய்யணும் இந்த மாதிரி நான் உடம்பு பாத்துக்கிறேன்
ம் இதுனாலயே நா அரிசி கழுவி தண்ணி எடுத்து வச்சிருவ சிஸ்டர் ஆ ஆ வச்சிருவ சிஸ்டர் ஒரு டம்ளல வச்சிருவே அவரு வந்து மூஞ்சி கழுவிக்குவாரு ம்
ஒரு டம்ளர் தா அரிசி களைவீங்ளா?
ஒரு டம்ளர் ஒன்ற டம்ளர் வரு மூன் டைம் கழுவுவே நான் அரிசி கழுவும் போது அதுல எவ்ளொ தண்ணி வரு மோ அவ்ள தண்ணி குடுத் துருவே ம் ஓகே சிஸ்டர் சேரிங் சிஸ்டர் நா அப்றமே கால் பண்றே
ஆ செரி சிஸ் டர் ஆ